இருக்கங்க நீங்க எப்படி இருக்கீங்க.
நல்லா இருக்கேன். அப்புறம் உங்க உங்க ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இந்த பண்டிகயெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க எங்க போய் ட்ரெஸ் எடுப்பீங்க. ஷாப்பிங் பொதுவா எங்க போவிங். ங்க.
ஷாப்பிங்கன்னா நான் அதிக அதிக பழக்கம் இல்லைங்க. என்னன்னா துணி. விதிக்கும் எங்கது சொந்தமா தம்பிங்க கட வச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு எனக்கு துணிங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து. எப்பியுமே கொடுத்துருவாங்க. நான் எனக்கு ஆசைப்பட்டு போய் எடுக்க மாட்டேன் அதிகமா. அவங்க வருஷத்துக்கு ஒரு பத்து இருபது புடவ அந்த மாதிரி எப்போ எப்போ கிடைக்குதோ அப்பெல்லாம் கொடுத்துருவாங்க. சுடிதார் வேணும்னா அவங்க கடைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்க போவன் ஏன்னா தூரமா இருக்கு. சோழிங்கரு நகரிபுத்தூர் ஆந்திரா சைடு அது மாதிரி. ஆ ஆமாங்க கடையே அங்கதான் இருக்கு.
கலெக்ஷன்ஸ் எலாம் கொஞ்சம் டிஃப்ரண்டா இருக்கும் இங்க இருக்கிறத விட அங்க கலெக்ஷன் கொஞ்சம் வித்தாசமா இருக்கும் இல்லையா.
ஆமாங்க மாறி மாறி கடையும் ஒரு ஒரு இடத்துல ஒரு தம்பி மாத்தி மாத்தி போடுவாங்க. ஸ்டால் மாரி அப்புறம் நம்ம திருப்பத்தூருல்ல ஒரு கடை இருக்குதுங்க அப். ஆனா இங்க லோக்கல்ல இன்னர்ஸ் அது எது வேணும்னா இங்க கூட.
திருப்பத்தூர்லனா எந்த கடைக்கு போவீங்க
அஹ் அதுதாங்க தம்பில ஒண்ணு வச்சிருந்தாங்க அதாவது நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளிய வரோம் இல்லையா
ஆமா ஆமா ஆமா தமிழ்நாட்டு இருக்கு
அத இல்லைங்க
ஜெம்மிலா நெறைய கடை இருக்கு
அ அங்க ஒரு கடை இருக்குதுல்ல அங்க போய் வேணும்ன்றது எடுத்துப்பே இன்னொரு தம்பி கடை ரெண்டு தம்பிங்க எனக்கு ஒரு தம்பி ஒரு மூணு கட வச்சிருக்க காங்க என்னோட தம்பி ஒரு ரெண்டு கடை வச்சு இருக்காங்க அதனால பசங்களுக்கு நாங்க அதிகமா போய் அங்கேயேதாங்க எடுத்துட்டு வந்துருவோம் ஆ ரொம்ப வேற எங்கேயாவது எனக்கு புடிச்ச மாதிரி இருக்குன்னா ரொம்ப ரெர் நா எடுக்க எடுத்து செலக்ட் பண்ணி
சேரி சேரி ஆ எனக்கெல்லா பாத் பாத்தீங்கன்னா எங்க பெரிமாதாங்க எங்க அம்மாவோட அக்கா அவங்க அம்மா வீட்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா நா மட்டும் தா பொண்ணு ஆ அதனால கொஞ்ச செல்லம் அதனால அவங்களே எல்லா எடுத்து த்து குடுத்துருவாங்க ஆ இ அவங்க எனக்கு பர்த்டேவா இருக்கட்டும் என்ன வந்தாலும் எது வ இந்த நாள் வருதோ இல்லையோ எங்கள் பெரிமாவோட ட்ரெஸ் வந்து நின்னுடும் முன்னாடி அது அவங்க வண்டியில கூட குடுத்து அம்ச்சிருவாங்க அவங்க நேர்ல்லதா வந்து தந்துட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது பஸ்ல குடுத்து அம்ச்சிருவாங்க ங்க யாராச்சு வராாங்கனா கையில குடுத்து அம்ச்சிருவாங்க இல்ல வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்து நாளுக்கு முன்னாடி வராங்கன்னா அப்பயே குடுத்து தமிச்சுருவாங்க பர்த்டே போட்டுக்விட்ருவோ செய்யட்டும் தீபாவளி போட்டுக்கிட்டு பொங்கலுக்கு போட்டுக்கிட்டு பங்க்ஷன் போட்டோம்
ம்
சேலத்துலருந்து யார் வந்தாலு எங்க சொந்தக்காரங்க யார் வந்தாலு அவங்ககிட்ட ஒரு துணி குடுத்து அம்ச்சிருவாங்க எங்க பெரிமா
ஓஹோ
ஆ அதனால எனக்கு ட்ரெஸ் செலக்க்ஷன் எனக்கு வந்து நாலா ட்ரெஸ்ஸு ரொம்ப கொஞ்ச லேட்டா தா செலக்ட் பண்ணுவே டக்குன்னுலா செலக்ட் பண்ண மாட்டே போன உடனே
ஓ புரியுதுங்க
ஆ நா பாப்பே எனக்கு டக்குனு உள்ளே புடிக்கணு அப்போத நா எடுப்பே இல்லேனா எனக்கு அது செட் ஆகவே ஆகாது
ஓ
நீங்கலா எப்புடி பாத்தோனே சில பேர்லா பாத்தோனே டக்குன்னு ஷாப்பிங் முடிச்சிருவாங்க
தேடுவே ரொம்ப ஒன்னு இல்லே உடனே செலக்ட் பண்றவங்க நானு அந்த விஷயத்துல ஒன்னு
அவ்ளோதாங்க ஆனா எனக்கு நா ரொம்ப அந்த செலக் சன்ல லா நா ரொம்ப மோசோ ஆனா மத்தவுங்களுக்கெல்லா செலக்ட் பண்றப டக் டக் டக் டக்குனு செலக்ட் பண்ணிறுவே ஆனா எனக்குன்னு செலக்ட் பண்ற
எனக்கு அதனால என்ன என்ன என்னமோ அந்த எனக்கு செலக்ட் பண்ணி போடுற ஒரு குடுபன கூட இருக்குறது இல்லேங்க அவங்க செலக்ட் பண்ணி குடுக்கறதா இருக்கட்டு அந்த மாதிரியே எனக்கு போட்டு பழகிடுச்சு ஆனாலுமே ந து ல்லா இருக்கு எது போட்டாலு நல்லா இருக்குன்றங்ளா அதுனாலே நா நாளா செலக்ட் பண்றது இல்லைங்க
இது நெறைய ஏன்னா இந்த சென்னை சைடுல்லா போனா டி நகர் அங்க பாண்டி பசார் நெறைய கேள்விப்பட்டிருக்கோ நீங்க அந்த சைட்ல அங்க போயிருக்கீங்களா
அந்த சைடுல்லா போயிருக்கேங்க டி நகர் போயிருக்கே பாண்டி பஜார் போனது இல்லே நா திருப்பத்தூர்ல கூட எடுத்திருக்கே அததா சொன்னே இல்லேங்ளா ஒரு ரொம்ப வருஷ ஆனது தம்பிங்களோட பேசி எங்களது லவ் மேரேஜ்ன்றதுனால அதனால அந்த டைம்ல நாங்க வெளியே எடுத்துப்போ ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா உயர்த்த போட்டுட்டு